கேக்குதா
ஆ ஒனக்கு கால் வருதா
ஆமா வருது சேரி சேரி ஸ் அப்றோ
பிரியாக் கால் பண்ணே எடுக்கவே இல்ல அவ
ஏ ஒர்க்ல இருப்பா
தெரியல யாருக்கு தெரியு ஏ நீயு அவளு பேசுறது இல்லயா அவ்ளோக்கு
அவ்ளோக்கு பேசுறது இல்ல பேசுவோ அவ்ளோக்கு பேசுறது
எப்டி இருந்தீங்க இப்ப எப்டி இருக்கீங்க
அதா
டி ஒ ஃபோன தூக்கி அந் சைட் போட்ரி
சேரி சேரி கேன்டீன்லா இருகா உங்க காலேஜ்ல
இருக்குடி ஒவ்வொனு அதல்லா நம்ம வெளியவே சாப்பிட்டர்ல தோணு ஒரு சப்பாத்தி முப்பது ரூபா
எங்க இதுல நாப்பது ரூபா அம்பது ரூபா
ஒரு சப்பாத்தி
ஆமா ரெண்டு சப்பாத்தி நெனைக்கிற ரெண்டு சப்பாத்தி ஐம்பது ரூவா
அஹ் இந்தியில எழுதி இருக்கு இல்ல இல்ல ஹலோ
ஆஹ்
சொல்லுடி
எங்கல்லா இருக்கோ நெறையா ஆனா கொஞ்சோ ரேட்டு தா
ரேட்டுனா எவ்ளோ இருக்கு
ஒ க ஒரு சிலது கரெக்டா இருக்கு ம த்ததுலா கொஞ்சோ ரேட்டா இருக்கு பிரியாணி எல்லா தொக்கு பிரியாணி நூத்தி முப்பது ரூவா நார்மல் நூறுவா மாரி இருக்கு
ஓ எங் கடையில பிரியாணி எல்லா இருந்தது ஃபஸ்ட்டு இப்போ இல்ல கேண்டின் இது மாறிட்டாங்க
ஓ சேரி சேரி
அஞ்சு ரூவா பேக்கெட் மேகி இருக்குல
ஆமா
அதுதா அவ்ளோதா இருக்கு அது எவ்ளோ சொல்வாங்க அறுவரூவா அறுவரூவால்லா
என்ன அஞ்சு ரூபா பேக்கெட் மேகி
அஞ்சு ரூவா பேக்கெட் மேகி இருக்குலடி
அஞ்சு ரூவா பேக்கெட்டு மேகியா
அஞ்சு ரூவா பேக்கெட் மேகி
பதினஞ்சு ரூவா பாக்கெட்டு
அஞ்சு ரூவா பேக்கெட்டு இல்ல நம்ம குக் க் பண்ற மேகி
ஆஹ் அதுதா வந்து குக் பண்றது
அஞ்சு ரூவாது ஒரு பேக்கெட் இருக்குடி அவ்ளோதா இருக்கும்
ஓஹோ அய்யோ
பொதுவா இதுக்கு நம்ம வெளிவே போய் தின்னரலாடா அப்படின்னு வெளியே போய் தின்னாலே ஒரு ஃப்ரைட் ரைஸ் தொண்ணூத்த அஞ்சு ரூவா அவ்ளோதா
உம் உம்
எங்க காலேஜக்கு வெளிய
எங் காலேஜ்ல ஓகேவா இருக்கும் சாப்படலா அந்த மாதிரி
ஒரு ப்பேடு பத்து ரூவா
பேடு பத்து ரூவா ஆ எங்ளது வெண்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க பேடுக்கு
ஓ ஆ எவ்ளோ போடுவீங்க
அஞ்சு ரூவா அஞ்சு ரூவா போட்டா ஒண்ணு வரு
ஓ அப்பன்னா ரெண்ரூவா போடுங்க அப்ப எத்து ரூவ எவ்ளோ
அதெல்லா வராது திரும்ப கீழ வந்துரு ரெண் ரூவாலா போட்டா
ஓ அப்படியா
ஃபுட் இருக்கு இந்த ப்ரௌனி அப்ரோ அ லேஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ்கு காஸ் போட்டா அது வரு
எல்லா உங்கள்ட்டந்தே வாங்கி உங்களுக்கே விக்கிறாங்க
ம்
ஓபன் என்ன இப்ப யாருகிட்டயு நீ பேசறது இல்லயா
எங் கிளாஸ்ல அவ்ளக்கா யார்ட்ட பேசறது இல்ல
எல்லாத்துலயு கிளியர் பண்ட்டியா
ஆ இன்னு ரிசல்ட் வரல
உ எப்ப வரு
இந்த மாசக்குள்ள வருனாங் ங்க அதா பயமா இருக்கு ஃபெயில் ஆயிரணோ ஆ ஃபஸ்டுல கிளியரு
ஓ சரி
ம் வொனக்கு ஏதா அரியர் இருக்கா சரி சரி
பயந்துட்டே இருந்த வருமா வருமா வருமான் ஏன்னா இ இங்கிலீஷ்ல வருமான் பயந்த மீஷால ஆர்டர் ஆயிருக்கா பாரு மீஷா இல்ல ஃப்ளிப்கார்ட் ம் துவா இருவத்தெட்டாந்தேதி வரு ஆர்டர் ஆயிருக்கா ம் லொகேஷன் உங்க ஊர்ல எங்க காமிக்குது ச்சு அப்பல்லா குடுக்க வேண்டா ஏற்கனவே இருக்கு இதுல இருக்கா ஆ பாத்தியா ஆ அப்ப இந்தது இன்னிக்கு டெலிவரி பண்ண முடியாதுன் சொன்னாங்கனு சொன்ன எது அது அதுல இது வேறையில போய் நீங்க பண்ணிருக்கீங்க நனைக்கறே ஃபிளிப்கார்ட்ல தா ம் இதாங் அட்ரஸ் இருக்குதாங்க அன்னிக்கு வந்துட்டு எக்ஸ்டாக்ட் டெலிவரி லொகேஷன்ல டெலிவரி பண்ண மாட்டாங்கன் வந்தது இப்ப வந்து பண்ணுவாங்க ம் ஆயிடுச்சு ஓகே எவ்ள அமௌன்ட் எரணுத்தி எழுவத்தி மூன்ரூவா எரணுத்தி எழுவத்தி மூன்ரூவா ஜி பே கேக்கல கேஷ் ஆன் டெலிவரி அதே ஆர்டர் பண்ண இப்டி ஆயிச்சு இந்த கோயில் யே எங்களால் இப்போது செயல்படுத்த முடியவில்லை இந்த ஆடர் உங்கள்ளுக்கு வந்த பிறகும் இத வந்துட்டு இப்போ பண்ண முடியாது ஏன்னா அது ஆட் டர் ஆயிடுச்சு இனி நீங்க வரும் போது பண்ணிக்கலா ஜி பே பண்ணிக்கலா இப்பதிக்கு பண்ண முடியாது வரும்போது ஜி பே பண்ணா அப்ப அமௌன்ட் கம்மியாகுமல்ல இதே அமௌண்ட் தா சா நீங்க ஃப்ஸ்ட் போட்டுட்டீங்கள அதனால எதும் மாத் மாத்தமுடியாது ஆர்டரு வீட்டுள்ள போய் இது இருபத்தி எட்டாம் தேதி ம் இன்னக்கி இருபத்தி மூனாம் தேதி வந்துரு சீக்கிரோ நீங்க எக்ஸ்பிரஸ் போட்டிருப்பீங்க ம் எக்ஸ்பி ஃப்ரெஷ்ல இருக்குறது போட்டிருக்கீங்க டூ டேஸ்ல டெலிவரி ஆகு த்ரீ டேஸ்ல டெலிவரி ஆகு இருக்கும்ல அதுல போட்டிருக்கீங்க ஓ ஹலோ
அ ம்
என்ன சொல்லிட்டு இருந்த
மறந்துட
எவ்ளோ
என்ந்தா
அ ஆமா ஆமா ஆமா
எவ்ளோ தெர்ல ஆஹா நீயே
அதா எனக்கு தெரில இன்னிக்கு வந்துட்டு என்ன கேட்டாங்க என்னமோ கேட்டாங்கடி சரியா ஆவ்ரேஜ் டியு இதுக்கு வந்துட்டு இன்ட்டு பண்ண சொன்னாங்க சரிய நீங்க எப்டி உங்க மார்க்க டுவெத் மார்க் இன்ட்டு பன்னி ஃபர்சென்டேஜ்ஜா நீங்க கன்வே பண்ணுவீங்களோ அந்த மாரி நீங்க இதையு பண்ணணு அப்டிங்கறப்போ அது யாருக்குமே பண்ண தெரில இது கூட உங்களுக்கு தெரிலியே இப்ப சாட் ஜி பி டியே தப்பா சொல்லுதுடி
அ
இப்ப வந்து ஃபர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணிருக்கே
ஃப்ர்ப்ளெக்சிட்டியா அப்டின்னு ஒண்ணு இருக்கா
அது வந்து சாட் ஜி பி டி மாரியே தா இருக்கு அது ஒரு ஏ ஐ சாட் ஜி பி டி வந்து எல்லாத்துக்கு ஆமா சாமி போடு
உம்
பப்ளக்ஸ் சிட்டி வந்தா அப்படி போடாது
ஆஹ்ஹ சேரி சேரி
பின்னா உங்க அம்மா அப்பாலாம் எங்க
இருக்காங்க அங்க அப்பா வந்ட்டாரா
ஓ இப்பதான் வந்தாரு
சேரி சேரி
அப்பாவும் அம்மாவும் பண்ணையிலே ஸ்டே பண்ணிப்பாங்க தானே
ஆமா
சேரி சேரி சேரி
உம்
உங்க பாட்டி
பாட்டி பக்கத்து ரூம்ல படுத்திருப்பாங்க
சேரி சாப்பிட்டாச்சா
இல்ல இனிதான் நீயி
இல்ல இனிமேல் தான்
சேரி சேரி